ஹலோ
சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க ஹாய் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன்
உங்க வீட்ல நல்லா இருக்காங்ளா எல்லாரு
ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எங்க வீட்‌ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் பாப்பா நல்லா இருக்காங்ளா
பாப்பா நல்லா இருக்காங்க்கா உங்க பசங்கல்லா ஸ்கூல் போயிட்டாங்ளா
ஆ ஸ்கூல் போயிட்டாங்க நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்க
பாப்பாக்கு எவ்ளோ இயர்ஸ் ஆய்டுச்சு இப்போ
பாப்பாக்கு ஒரு வருஷத்துக்கு மேல எட்டு மாசோ ஆகுதுக்கா
ஓ ஓகே ஓகே ஃபுட்ஸ்ல்லா எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க
ஃபுட்டு ஃபுட்டு வந்து ச ஆறு மாசத்துக்கப்பறோ ஸ்டார்ட் பண்ணக்கா சாலிட் அது வரைக்கு தாய்பால்தா குடுத்துட்டு இருந்தன்
ஓ செரி செரி
ஆறு மாசத்துல ராகி கஞ்சி கஞ்சி கொஞ்சி கஞ்சி கொஞ்சு குடுப்ப
செரி செரி
அப்றோ ஆ இட்லி
ஆ இட்லியெல்லா முழுக்கிக்குவாங்ளா இல்ல எது கூடவாது தொட்டு
இல்ல இல்லக்கா நல்லா பெசஞ்சு குடுப்ப
வெறு இட்லிய மட்டுமா
ஆமாங்க வெறு இட்லி கொஞ்சோ பால் சேத்துப்ப
ஓ செர் செரி
ஆனா மருத்துவர் வந்து ஒரு வருஷத்து வரைக்கு மாட்டுப்பால் சேத்தக் கூடாதுன்னு சொன்னாங்க
அ
நம்மளுக்கு வே இப்ப நம்ம ட்ரெடிஷன்ல பாக்கியவங்ள குடுக்க சொன்னாங்க
ஆமாமா
சரின்ட்டு நாங்க கொஞ்ச புளிப்பு கொஞ்ச பால் அப்புற கஞ்சி கூட கொஞ்ச பால் அப்டி கொடுத்துட்டு இருந்தக்கா
இப்ப ஃபீடிங் பண்ணிட்டுருக்கீங்களா
இப்ப ஃபீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்ப ஒரு வருஷத்துலே ஸ்டாப் பண்ணியாச்சு
ஓ சரி சரி
ஆமாக்கா அப்புறோ நைன் மந்த்ஸ்க்கு மேல அவங்களே எல்லாமே சாப் இருக்காங்க ரை சோறு காய்கறிகள்
ஆ இப்போ சாப் பாடு வந்து எப்டி நல்லா பெசஞ்சு போ சா சாப்ட்டுக்குவாங்களா இல்ல மிக்சியில போட்டு லைட்டா
ச்சு அதுனால எல்லாமே சாப்புடுவாங்க
ஓ மிக்சிலெல்லா கிரைண்ட் பண்ணி குடுக்குலையா
இல்லங்க்கா மிக்சி போடுறது தெர்ல கையிலயே நல்லா பெசஞ்சு அவங்க நல்லா வாயிலயே பெசஞ்சு சாப்ட்டுக்குவாங்க
ஓகே ஓகே
ஆமாங்கக்கா
அவங்க இப்ப பல்லெல்லா
பல்லெல்லா மொளச்சிருக்குக்கா
மொளஞ்சிருக்கா கொஞ்சோ கே எதாச்சு கேரட் ஆ ஃப்ரூட்ஸ் எல்லா குடுத்தா கடுச்சு சாப்ட்டுக்குவாங்குளா
ஆமாங்க்கா நல்லா க கடி கடிப்பாங்க
ஆ
அப்புறோ நானு ஹெல்த்தியா தாக்கா கொஞ்சோ குடுக்குற உணவெல்லா ஏன்னா நல்லா ஜீர்ணொ ஆகணு பசங்களுக்கு
ஆமா ஆமா
காலைல்ல மில்க் ஷேக் பண்ணி குடுத்துருவே
என்ன பண்ணி குடுக்
மில்க்ஷேக் மில்க்ஷேக்
ஓகே ஓகே
பாதாம் இந்த பேருச்சபழம் எல்லாமே சேத்து கலந்து பால் குடுத்து ஒரு முட்ட குடுத்துருவேக்கா அது அவங்களுக்கு காலே முடிஞ்சுரு
ஓகே ஓகே அப்போ எவ்ளோ பாதாம் இதெல்லா போட்றீங்க இப்போ டைஜெஷன் ஒன்னு ப்ராப்ளம் ஆகுறது இல்லையா சின்ன கொழந்தைங்களு
இல்ல இல்ல அதுக்குதா ஒரு பனானா கூட போட்டுறே பால் கூட
ஓகே ஓகே
ம் வாழப்பழோ சாப்ட்டா நல்ல செரிமானமாக ஆயிடு
ஆமா
நல்லா ரெஸ்ட் ரூம் வந்துரு
அப்போ வந்து இப்போ ஒரு மில்க்ஷேக் குடிச்சேன்னா எவ்ளோ நேரோ ஒரு லெவன் ஓ கிளாக் ஏதாது குடுப் பீங்ளா இல்ல டாரக்டா லஞ்ச்சுங்ளா
இல்லக்கா டேரக்டா லஞ்ச்சுதா ஏன்னா அது கொஞ்சோ டைஜெஸ்ட் ஆக லேட் ஆகு ஏன்னா எல்லாமே கொஞ்ச ஹெவி
ஆமா நட்ஸ் எல்லாமே கொஞ்ச ஹெவியா இருந்ததுனாலயா
ஆமாக்கா இந்த முட்டயு ஒன்னு குடுத்துர்றே அதுல ஆ எடையில தண்ணி அந்த மாதிரி எதாது
இப்ப மில்க் ஷேக் என்னென்ன போட்டு குடுக்குறீங்க
பாதாம்
ஆ
ஆ பிஸ்தா கேஷூ இது ம் பே பேரிச்சம்பழோ லயன் டேட்ஸ் அது அப்பறோ கொஞ்சோ ஓட்ஸ்
சரி சரி டாக்டர் குடுக்க சொன்னாங்களா இல்ல
ஆமா குடுக்க சொன்னாங்க அது வெயிட் வருன்னு குடுக்க சொன்னாங்க அப்புறோ இவ மூணு வேளயும் சோரே சாப்பிட முடியாது தானேங்கக்கா
ஆமா ஆமா
அதனால அது குடுத்துருவே மதியானத்துக்கு சோறு கொஞ்சோ எதாவது காய்கறி
செரி
ஒரு டின்னர்க்கு நை இரவாகும் போது ஒரு சப்பாத்தி சப்பாத்தியே கொஞ்சோ பால் கூட ஊற வச்சு குடுத்தா சாப்பிடுவாங்க
ஓ அப்டிங்களா நான்வெஜ் எல்லா குடுக்க ஆரமிச்சுட்டீங்களா இல்ல
ஆ நான்வெஜ் பாத்தீங்கன்னா ஃபிஷ் மட்டு நல்லா சாப்பிட்றாங்க மீன் மீன் மட்டு சாப்பிட்றாங்க ஈரல் அ ச சிக்கன்ல ஈரல் சாப்பிட்றாங்க மத்தபடி வேற ஒன்னு குடுக்கலங்க
மட்டன் ஈரல் எல்லா குடுக்கலையா
மட்டன் ஈரல் எல்லா குடுக்கலக்கா
செரி செரி மட்டன் ஈயரலு பிளட்டு அ பிளட்டுக்கு நல்லதுனுவாங்க
ஆமாங்க
செரி செரி ஆனா சிக்கன்ல்ல பிஷ்ல்ல குடுத்தானா நல்லா மென்னு சாப்ட்டுகுவாங்கள
ஆமாங்க நம்ம முல்லெல்லா எடுத்து குடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க அப்றோ இந்த பன்னீர் எல்லா சாப்பிட்றாங்க
பண்ணிர் சாப்ட்டுக்குவாங்களா
பன்னீர் மஷ்ரூமு அதெல்லா சாப்டுறாங்க பிரச்சன இல்ல
ஓ ஓகே ஓகே ஃபிஷ்ன்னா எவ்ளோ குடுப்பீங்க லன்ச் டைம் தா குடுப்பீங்களா இல்ல
ஆமாங்க லன்ஜ் டைம் தா மத்யானோ சோறு கூடுதா குடுப்போ ரெண்டு சாப்பிட்றாங்க
ஓ செரி செரி ஆ மசாலா போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறீங்களா இல்ல சும்மா கடாய்ல போட்டு குடுப்பீங்களா
இல்ல மசாலா போட்டு கடாயில தா டீப் ஃப்ரைனா அது ஆயில் ரொம்ப ஆயிலி ஆயிடு அப்பின்னு கடாய்ல கொஞ்சோ என்ன போட்டு குடுக்குறதுக்கா
செரி செரி இப்ப கொழம்புலா சேத்துட்டீங்களா இல்ல பால் சாப்பாடு தயிர் சாப்பாடு இப்டிதா சாப்பிடுறாங்களா
ம் அவங்க ஒரு வேள பால் சாப்பாடு
செரி
அப்றோ கொழம்பு கொ ரசோ பண்ணா நல்லா ரசோ சாப்பிட்றாங்க
ஆ
ஆ இந்த கொழம்பு மட்டுந்தா சாப்பிடவே மாட்டேங்குறாங்க ஏன்னு தெரியல ரசோ நல்லா சாப்பிடுறாங்க
ஓ காரோனு சொல்லுவாங்களா இல்ல சாப்பிட மா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லையா
காரத்துனாலதா சாப்பிட்றது இல்ல இவுங்களுக்காக மட்டு தனியா செய்ய முடியாது தானே எங்க வீட்ல எல்லாமே காரமா சாப்பிடுவாங்க இப்ப கொஞ்சோ நெய் சேத்து இன்னு நல்லா சாப்புடுறாங்க அந்த டேஸ்ட்ல
ஆ கொஞ்சோ நெய் சேர்த்திச்சு கொஞ்சோ கொழம்பு ஊத்துனா சாப்டுப்பாங்களா
கொழம்பு ஊத்து ஊத்தி ஒரே ஒரு கிழங்கு போட்டா காய்கறி அது போட்டா சாப்ட்டுப்பாங்க
ஓ அதுவுதா சாப்ட்டுக்குவாங்க நெய் ஊத்துனா அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு க்கு அதுக்கு புடிச்சுடுல ஆமா ஸ்நாக்ஸ் டைம்ல என்ன சாப்பிடுவாங்க பாப்பா
அக்கா அதுக்கு நாங்க ஒன்னு குடுக்றதுல்ல ஸ்நாக்ஸ் எதுவு ஒண்ணுமே இல்ல வீ ட்ல ஏதாவது செஞ்சா குடுப்பாங்க இப்ப வந்து பிஸ்கட் வந்து இது வரைக்கு குடுக்கல
இந்த ஃபைவ் ஓ கிளாக் டைம்லலா உங்களுக்கு பசிக்குதுன்னு கேக்காதாங்ளா
எனக்கு எனக்கு பசிக்கு நா நல்லா போண்டா பஜ்ஜின் சாப்புடுவே ஆ இவுங்களுக்கு பசிச்சா எதாது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் குடுத்துருவே
ஃப்ரூட்ஸ் குடுத்துருவீங்ளா எல்லா ஃப்ரூட்ஸு சாப்ட ஆரமிச்சுடுவாங்ளா இல்ல எதாச்சு செலக்ட்
இல்லங்க்கா எல்லாரு சாப்புட்றாங்க எல்லாமே மென்னு சாப்புட்றாங்க பிரச்சன இல்ல
ஓ பரவால்ல ஏனா சில கொழந்தைங்க இது வேணா அது வேணுன்ற மாதிரி அத செலக்டிவா சாப்டுவாங்க
இல்ல இல்ல ஆரஞ்சுல்லா க கொட்ட இருந்தா அது அவுங்களே வெளிய எடுத்துப்பாங்க அதுக்கு தா ஜூஸ் எல்லா குடி குடிக்கிறாங்க பிரச்சன இல்லங்கா உங்க வீட்ல உங்க குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்க
அவங்க எங்க இப்ப வளந்துட்டாங்க சின்னதுல நம்ம குடுக்குறத எல்லா சாப்டுவாங்க
ஆஹா
இப்போ வளந்ததுனால அவுங்க எங்க அவுங்க கேக்கறது மட்
நம்ப பாத்து குடுக்கனு ம் நீங்க அவுங் கேட்டோன்னே நீங்க என்ன ஸ்பெஷல்லா என்ன பிடிக்குன்னு நீங்க பண்ணிடுவீங்களா
இல்ல எனக் இல்ல எனக்கு தெரிஞ்சத மட்டு பண்ணுவே தெரியாதத என்ன பண்ண முடியு அதனால அதனால எதோ ஒண்ணு பண்ணி குடுப்பே இது நல்லா இருக்குன்ற மாறி ஏமாத்தி குடுத்துருவே இல்ல மோஸ் ட்லி இந்த எக் ரைஸ் எல்லா பண்ணி குடுத்தேன்னா சாப்ட்டுக்குவாங்க
ஓ நீங்க எல்லா வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லா சாப்பிடுவீங்க
ஆ நாங்க வெஜ்ஜு நான்வெஜ் சாப்
பசங்க ஆமா ஆமா
அதனால சாப்ட்டுக்குவே ஆனா நான்வெஜ் னா அங்க சாப்ட்டுக்குவாங்க நான்வெஜுன்னு ஒன்னு சொல்ல தேவ இல்ல அவுங்களா சாப்ட்டுக்குவாங்க மத்தபடி வெஜிடேரியன்னுன்னு நம்ம செலக்டிவா பாவக்கா புடிக்காது அ பொட்லங்கா புடிக்காது இந்த மாரி சாப் சிலய அ வெஜிடபிள் எல்லாமே புடிக்காது அவுங்களுக்கு
செரி செரிங் கா
நானு புடிக்காதுன்னா விட்றது இல்ல ஏதாச்சு கொஞ்சோ புடி க்காதுன்னா கொஞ்சொ சாப்டுங்க புடுச்சுச்சுன்னா நெறயா சாப்ட்டுக்கோங்க புடுச் புடிக்காதுன்னா கொஞ்சமாச்சு சாப்டுங்க சொல்லிடுவே
செரி செரிங்க்கா அப்போ ஒங்க வீட்
இப்ப பாப்பாவெ நெக்ஸ்ட்டு இப்ப நடக்றது ஓடுறதெல்லா நல்லா நடந்து ஓடு
ஓடுறான்க்கா ஓடுறாங்க நல்லா
ஓகே ஓகே என்ன சொன்ன மாதி நீங்க கரெக் டா ஃபுட்டு வந்து நல்லா ஹெல்த்தியா குடுக்கும்போது அந் அந்தந்த அன்னக்கி பண்றது ஆமா அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏத்த மாத்ரி க்ரோத் கரெக்டா இருக்கு
ஆமாங்க்கா
சின்னதுலல்லா நல்லா தவழ்ந்து எல்லா பண்ணாங்ளா
ஆமாங்க்கா அதெல்லா பண்ணாங்கா அவுங் ஏஜ்க்கு ஏத்துற மாதுரி குரோத் இருக்கு
ஓகே ஓகே இப்போ நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக் எவ்ளோ டைம் ஃபீட் பண்ணுவீங்க
யார் நா வந்து ஒரு ஒரு வர்ஷத்துக்கு முன்னாடிதா ஃபீட் பண்ண ஒரு வருஷொ தா ஃபீட் பண்ணே
செரி செரி
இப்போ இப்போ காய்ச்சலலா வந்துச்சுனா சோறுலா சாப்புட மாட்டாங்க தானே ப்போ பாலையது குட்ச்சுட்டு இருந்தாங்க
ஆமா ஆமா
ஒரே பால்தா அப்றோ அப்பொ கன்டினியஸா ஒர் ஒன் அவர் டூ அவர்ஸ் ல்ல சிஸ் கேக்கும்போதெல்லா குடுப்பே அப்டி இல்ல எதாது சாப்ட் டாங்கன்னா கால்ல பிரேக்ஃபஸ்ட்லா சாப்ட்டாங்னா ஒரு ரெண்டு மண் நேரொ மூனு மண் நேர்ந்தா டிஸ்டர்ப் பண்ணமாட்டாங்க தண்ணி குடுச் டு இருப்பாங்க
ம் இப்போ நானு மறுபடியு மாசமா இருக் றதுனால அவாய்ட் பண்ணிடே இத ஸ்டாப் பண்ணியாச்சு இத
ஓ அதனாலயா
ஆமாங்க்கா
அப்போ இப்போ மாட்டு பால் வந்து குடுக்கும் போது டாக்டர் வந்து குடுக்கலான் சொன்னாங்களா இல்ல அது கூட நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி குடுப்பீங்ளா
ம் சொன்னாங்க
ஓ செரி செரி அது எப்டி குடுக்ணு சொல் றிங்ளா ஏ தங்கச்சிக்கு பேபி பொறந்திருக்கு இப்பதா மாட்டுப்பால் இன்ட்ரட்யூஸ் பண்ணலான் நெனக்கிறோ அதா உங்ககிட்ட கேக்லா எனக்கு ரொம்ப வர்ஷொ ஆனால மறந்து போச்சு
பால் இர்ந்தா ஒரு டம்ளர் தண்ணி சேத்துக்கணு சொன்னாங்க மருத்துவர் அப்பதா நல்லா ஜீ ஜீரணமாகு இல்லையினா கான்ஸ்டிபேஷன் ஆயிடு சொன்னாங்க செரிம்மானா
ஓ அப்படிங்ளா
அப்புறோ சக்கர உப் பு அதெல்லா ஒன்னு சேத்துக்க கூடாது வெறும்பாலாவே குடுத்தா போது
சேரிங்க சேரி
அவுங்களுக்கு இன்னு டேஸ்ட் பட்ஸ்லா டெவலப் ஆகாதுங்க அதனால ல நம்ம ப நம்ம எப்டி பழக்றோமோ அதே மாரிதா அவங்களு பழகுவாங்க
ஆமாமா
ஆமாக்கா நீங்க என்ன உணவு சமைச்சீங்க இப்போ
நா இப்போ வந்து சிக்கன் கிரேவி பண்ணனா
ஓ சூப்பர் சூப்பர்
அதனால கம்மன் சாப்டுட்டு இப்ப கம்மன் இருக்காங்க இல்லாட்டி வேறுதாவ் பண்ணா ரொம்ப லேட் பண்வாங்க சாப்ட நான்வெஜ் பண்டேன்னா டக்குனு சாப்ட்டு முடிச்சிரு
ஓ அவுங்களுக்கு இன்னிக்கி லீவ்ல்ல எல்லாத்துக்கு
ஆ லீவு
ஆமாமா செரி செரிங்க்கா கூ ஸ்கூல் எப்பன் சொல்லியிருக்காங்க
ஸ்கூல் தா இன்னு ஒன் வீக் இருக்குன் சொல்லியிருக்காங்க
செரி செரிங்க்கா அப்போனா நீங்க டெய்லி காலையில சமைச்சு மத்தியானமு நீங்க பேக் பண்ணி குடுத்துருவீங்களா
ஆமா பேக் பண்ணி குடுத்துருவே
செரி செரிங்க்கா
சேரி ஓக்கேப்பா பாய் நாளைக்கி கூப்புட்ற ஒங்களுக்கு ஆ சேரி ஓகே